ஆ
ஹாய் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
இருக்கே சிஸ்டர் ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
சாப்பிட்டாச்சா
ஆ சாப்பிட்டாசி சிஸ்டர் நீங்க சாப்பிட்டுட்டீங்களா
ஆ சாப்பிட்டாச்சு நான் இப்போது இருக்கிறேன் இன்னைக்கு எப்டி போறது
இன்னைக்கு பரவால்லாம போயிட்டு இருக்குது ம் உங்களுக்கு ம்
ஆ எனக்கு என்ன வேலயா போயிட்ருக்கு
அ ஆமா
போன்ல வேல இல்லன்னா வீட்டு வேல இப்ப ஏதோ போயிட்ருக்கு ஆமா அப்புறோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சிஸ்டர் வீட்ல
இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எதும் ஸ்பெஷல் இல்ல சும்மா லைட்டாதா ம் கறி குழம்பும் சோறும்
கறி கொழம்பு சோறு உனக்கு லைட்டா ஸ்பேஷலா ஓகே ஓகே ப்ரைடேவே கறிக்கொழம்பா
ஆ ஃப்ரைடே தா நாங்க கறி கொழம்பு வைக்கிறது கூடுதலு ம் ஃப்ரைடே கறி குழம்பு வைக்கிறது பட் ம்
ம் ஓகே ஓகே ஓகே ஓகே அப்ரோம் உங்களுக்கு என்ன பிளான் கரொ எங்க வீட்லே சாம்பாரு அப்புறோ வந்து கூட வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் இதுதா இங்க ஸ்பெஷல்
நேத்தைக்கி சாம்பார் சாதம் அந்த மாரிதா வச்சிருந்தது அதனால இன்னைக்கு அந்த மாரி பண்ணே
வேற யோசிச்சே அப்புறோ உங்களுக்கு வந்து இந்த செடி வளக்க்குறது இதெல்லா புடிக்குமா
ஆ பிடிக்கு ரொம்ப பிடிக்கு ஆனா எங்க வீட்ல அந்த அளவுக்கு வளக்குறதுக்குள்ள அந்த பால்கனி அந்த ஸ்பேஸ்லா இல்ல நா வீட்டுக்குள்ளாலே வச்சு வளத்துற மாரி அந்த மாரி ப்ளாண்ட்ஸ்லா உண்டுலா
வீட்லே வளக்குற மாரி வளக்குறீங்ளா
ஆ வீட்லே வளக்குற மாரி நா மணி பிளான்டு அந்த கொஞ்சோ நெறைய அழகு பன் பிளான்ட்ஸ்ல ஸ்னேக் பிளான்ட் அதெல்லா இருக்குல்ல அதெல்லா வளக் கத்துபே ம் ஆனா எதுவு பெருசா வீட்ல நிக்க மாட்டேங்குது ஆ அது ஏன் தெரியல
இதுலா வந்து வெயில் படணு சிஸ்
வெயில் ப ஆ லைட்டா வெயில் படுற மாரி ஒரு விண்டோ அந்த மாரி அதுக்குன்னே ஒதிக் கீ அந்த மாரிதா வச்சிருக்கே ஆனாலு ரொம்ப அது நல்லா வரமாட்டேங்கி ஆனா நிக்குது கொஞ்சொ ஒரு அந்த சைடு ஃபுல்லா அப்டி கவர் பண்ணி அந்த ஃபுல்லா அது அதுக்குன்னே ஒதுக்குனனால அது கொஞ்சொ நிக்குது அது தாண்டி எங்கயுமே வச்சாலு ரொம்ப வர மாட்டேங்கு வீட்ல வளத்துற செடியா இருந்தாலு ஆ நம்ம வீட்டுக்குள்ளால அப்டி வச்சா வரமாட்டேங்கிது ஏன் தெர்ல அதுவு ம் ம் நீங்க எப்டி
எங்க ஏங் மெத்தைல வைக்லல்லா நீங்க
ஆ
மெத்தைல மெத்த மேல
ஏ அங்க மொ மொட் மொட்ட மாடிய சொல்றீங்க ஆ ஆ அது வந்து நாங்க ரெண்டல் ஹவுஸ்ல இருக் கம்போ அப்ப நமக்கு அந்த மாரி இப்ப யூஸ் பண்ண முடியாதுல்ல
ஓ ஓ எங்க வீட்ல வந்து கீழ நெறைய ஸ்பேஸ் இருக்கு பக்கத்துக்தூட்லயு ஏ ஒரு கிராமந்தா எங்க வில்லேஜ்
எங்க ஊர்ல நாங்க இருக்கம்போ நாங்க வச்சிருந்தோ அந்த மாரி எரஸ் ஸ்பேஸ் வந்து எங்க ஊர்ல வீடு இருக்கு அப்ப அங்க நாங்க வந்து வெப்போ ஆனா இப்ப நம்ம இங்க இருக் இருக்கம் போ நம்ம அதயு பாக்க முடியாத இதயுபாக்க முடியாத அப்டி இருக்கப்பல்லா
ஒங்க வீட்ல என்னா செடி வச்சுருக்காங்க பில்லாந்த பூ இருக்குல்ல அத வந்து மேல ஏத்தி வச்சுருக்கோ பில்லாந்த மல்லி தெரியுல்ல
கேள்விப்பட்ருக்க எனக்கு அது கரெக்டா நீங்க சோ ஒங்க வது பாஷங் எனக்கு வேற மாரி இருக்கு ம்
ஆ ஆமாமா ஒலாத்ற மல்லி வச்சுருக்கோ அப்பறோ வந்து ஆ உலாந்தம் அரும்பு மாரி இருக்கு ஆனா வந்து இது வந்து ஈவினிங் தா இரு ஈவினிங் விரிக்கு ன்னா நல்லாருக்கு ஈவினிங் பறுச்சு பூத்து அது அன்னியோட அன்னியோட இதாயிடு ஃப்ரிட்ஜுல வ ச்சு நாளைக்கு வேணா யூஸ் பண்ணிக்லா அப்பறொ வந்து செம்பருந்தி ஆமா தலேல வைக்கிறது தா எல்லோ இல்ல அரும்பு மாரிதா அந்த தலேல முல்ல பூ விக்குல்ல அரும்பு விக்குல்ல அந்த மாரிதா இருக்கு இது கொஞ்சோ திக்னஸா இருக்கு
ஓகே ஓகே ஆ திக்னஸ்ஸா இருக்கு
அந்த காம்புலா வந்து தடியா இருக்கு இது வந்து லைட்டா இருக்குமா மு முலாந்த மல்லில தடியா இருக்கு ம்
ஓகே ஓகே ஓகே மல்லிப்பூல வேற ஒரு இது வெரைட்டி
குண்டு மல்லி வச்சுருக்கோ அப்பறொ செம்பருத்தி பூ அப் பறோ அந்த சம்மங்கி பூ தெரியுங்ளா அத மொளகா வாசன மாரி ஒரு மாரி டிஃபரெண்டா ஒரு வாசன வரு பச்ச பச் பச்ச கலர்ல வச்சுட்டு குட்டிகுட்டிக்கு ஒரு பூ பூக்கு பாருங்க
இல்ல தெரியாது சம்மங்கி பூ தெரியாது
அது ஒன்னு இருக்கு அப்பறமேட்டு
ஃபுல்லா ஒங்க வீட்ல ஃபுல்லாவே இந்த ஃப்ளவர்ஸ்ஸா இருக்கறனால ரொம்ப நல்லா இருக்குல்ல பாக்றது கே அது எல்லாமே காலேல அந்த பூத்துச்சுன்னா அவ்ளோ பாக்க ரொம்ப அழகா இருக்
இது எல்லாமே வாசனையா இருக்கு ஆமா டீடெய்ல்ஸ் சரி அது அந்த சம்மங்கிப்பூ
ரொம்ப நல்லாருக்குல்ல
ஆமா சம்மங்கி பூ பூ அது சும்மா அது லைட்டா முக்கா இருக்கப்பயே வாசனையா இருக்கு அது பூத்துசுனா சுத்தி அந்த வாசனதா இருக்கு அப்டியே
சம்மந்திப்பூ அது வந்து நீங்க அது என்ன என்ன கலர்ல அப்போ சம்மங்கி ஓகே சம்மங்கி ம் எனக்கு அதுக்கு சரியா அந்த வேற எங்க ஊர்ல அது வேற எதா சொ சொல்லுவாங்களா இருக்கும் போல அப்டி சொன்னா எனக்கு தெரியுன் நெனைக்
இல்ல இல்ல எல்லா ஊர்லயு இதா சொல்லுவாங்க ம் ஆமா ஆமா ம் அப்பற பாத்தீங்கன்னா எம் இது காக்கட்டான் தெரியுங்களா
நெறைய செடி தெருஞ்சு வச்சுருக்கீங்க கரட்டா அந்த அளவுக்கு தெரில
ம் ம்ஹு காக்கட்டா பூ இருக்கு அதுவு அ அந்த முள்ள அந்த அரும்பு மாரிதா இருக்க அதுவு ஆனா கொஞ்சோ கலர் வந்து நெறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுலயே
இதுல என்ன கலரு
இல்ல வெள்ள கலர்ல இருக்கு ம் ம் அப்பறோ வந்து பிங்க் கலர்ல இருக்கு
சின்ன சின்னதா வருமே அந்த பூவா
சின்ன சின்னதா இல்ல
ஆ
இது வந்து இதுமே அரும்பு சைஸ்ல தா இருக்கும் ம் ஆனா இதுக்கு வாசல் இருக்காது வாசன இருக்காது
அது நா சொல்றதுக்கும் அப்படிதா வாசனையே இருக்காது ஆனா எல்லா கலர் நிறைய கலர்ல வந்து அந்த பூ வந்து வரும் எனக்கு நிறைய சரி பாத்துருக் ரே அதோட பேர் எல்லா எனக்கு கரெக்டா தெரிய மாட்டேங்கிது
ஆ ரோஸ் செடி வந்து வாங்கி வச்ச இருந்த வீட்டு்ல நீங்க நாங்க என்ன பண்ணுவோ எங்க எங்க ஊர் சைட் எல்லா என்ன பண்ணுவாங்க இப்ப ரோச ஒருத்தர் வீட்டுல இருக்குன்னா சும்மாத ஒரு கிளைய எட்டுன்னு வந்து பதுவு போட்டு ஒரு இடத்துல வச்சுன்னா அதுலந்து முளைப்பு வரும் அந்த மாதிரி நிறைய ட்ரை
அம்மாவும் அந்த மாி து தா பண்ணுவாங்க எங்கேயே செடி இருந்தாலு அவங்க சின்ன ஒரு கம்பு கிடைச்சுன்னா அதுக் கொண்டு வந்து வச்சு வீட்டுல அந்த மாதிரி இதாக்கிருவாங்க ம்
ரோஸ் செடி நா அந்த மாரி நிறைய பண்ணுவே கரெக்டா அந்த மொள பூ வரும் வந்து ஒரு ரெண்டு கிழ அ எல்லா வைக்கும் அப்படியே செத்துரும் இந்த மாதரி நிறைய டைம் வீட்டுட்டு அப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணாங்க நாங்க ரோஸ் செடியா வந்து வாங்கி வந்து வெச்சி நட்டோ கீழ அதா அதுவுமே வந்து ஒரு முக்கோட தா வானந்து வச்சோ கரெக்டா ஒரு பூ ச்ச அப்போ ஒரு ரோஸ் பூத்துட்டு அதுக்கப் அப்புறம் திரும்ப புதுசா வந்து நிறைய துளூர்லா வச்சுது துள்ளூர் வச்சு திரும்பவு செத்துடுச்சு அது எங்களுக்கு ரோஸ் செடிக்க எங்களுக்கு வெள்ளயா தெரல்ல அதனால அது இருந்தாலு ஒரு ஒரு டைமு ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு
குடாத நீங்க
அது நா மோஸ்ட்லி இங்க வந்து அந்த மாதிரில்லா இங் நாட்டாலேயே மோஸ்ட்லி வளர்ந்துருங்க இங்க இருக்கு இந்த மண்ணுக்குெல்லா அப்படியே அதனால நாங்க அந்த ஓர எல்லா மோஸ்லி ஒரு சிலவங்க வீட்டுல வந்துட்டு சும்மா போடுவாங்க இந்த குண்டு மல்லிக்கு இதெல்லா அடில போடுவாங்க அது இன்னு துளிரே அது வந்து சின்ன செடி நல்லா வளர்ந்த செடிய இருந்தா பரவால்ல
அந்த அது தேயில பொடியோட அந்த இது போடுவாங்க உள்ளி தோல் அந்த மாதிரி எல்லா போடுறாங்கல்ல இப்போ
போட்டோ ச போட்டோ சரு ஆனா அப்பயுமே வந்து அது அது நா இந்த உலகத்த விட்டு போறேன்னு நெனைச்சிக்கிச்சு போல போயிடு என்ன பண்ணாலு மத் மட்டையில வந்து இந்த கத்தாழ எல்லாம் வச்சிருக்கோ தாழையா அந்த கல்லிச்சடி அப்றோ அந்த தூதுவள
இங்க ஆ அதெல்லா எங்க வீ வீட்லே நிக்குது ஆமா ஊர்ல நிக்குது ம்
எது வச்சிருக்க ஓ அப்றோ அந்த ரோஸ் செடி தா கொஞ்ச கொஞ்ச வள சும்மா சும்மா அந்த சின்ன சின்ன அழகு செடி லா இருக்குல்ல பூ குட்டிக்குட்டு பூலா பூக்குல அந்த மாரி செடில்லா வந்துருக்கு
ம்
ஆனா வந்து இங்கன்னா பரவால்ல எங் வீட்டு பக்கத்துலே வந்து நெறையடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பூலா வச்சிருப்பாங்க ஆமா எங்க வீட்டுக்கு முன்னாடியே என்னோட சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வீட்ல பாத்தீங்ன்னா ஒரு ரோஸ் செடியில பாத்தீங்ன்னா ஒரு டேக்கே நாலஞ்சு ரோஸ் பூக்கு
அய்யோ சூப்பர் எங்க எங்க எங்க அம்மா வச்சிருக்கிறதுல ஒரு பூ பூத்தாலே எல்லாரு சுத்தி வந்து பாத்ரணு என்ன ஒரு பூ பூத்துருச்சான்தா பாபாங்க அது என்னன்னு தெரில ரோஸ் செடியில வந்து பூ பூக்குறது அந்த ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும் உ ஒண்ணு வந்தாலே அங்க அதிசய ஆனா எங்க எங்கயு எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு அவங்க வீட்டுல விட அது மர மர மாரியே வளர்ந்திருக்க அதுவு ரோஸ் கலர் அந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்லா ஆ ஆது அது வந்து அவ்வளோ காய்ச்சு கெடக்கு அந்த மாரி அங்க எல்லாவ அதுவந்து ரொம்ப பெருசா வரு இந்த மாரி எங்கேயுமே வந்து பாத்ததே இல்ல அந்த மாரி அந்த இதுல அவங்க வீட்டுல மட்டுந்தா அங்க பூத்துருக்கு வேற எல்லாரு அஸ் ஆமா செம வாச அதுல இருந்துதா ஒரு கம்ப எடுத்துருக்கு வந்து எங்க அம்மா எங்க அத்தா வீட்டுல அப்படி எல்லார் வீட்லய வச்சப்பெறவு யார் வீட்லயு எங்கம்மா வீட்டுல ஒரே ஒரு பூதா அதுலே பூக்குது அ அது என்னன்னு தெரியல அந்த வீட்டுக்கு மட்டு அ அவ்வளோ அது என்ன சொல்லக்கு ஃபுல்லாவே கால்ல எஞ்ச்சு பாத்தா அவங்க வீட்டுல அந்த மாரி நெறையா பூ பூத்துருக்கு எல்லாரு வந்து பறிச்சுட்டு போயிருவாங்க அந்த மாரி இருக் கு அந்த வீட்ல வந்து முல்லபூ மு முல்ல பூ வச்சிருக் க்காங்க அதுவு அப்படிதா காச்சி கடக்கு ரொம்ப ஈவினிங் ஆனா ஃபுல்லாதா மனமு ரொம்ப நல்லா இருக்கு அவங்க வீட்ல மட்டுந்தா அது என்னன் தெர்ல அந்த மாரி காய்க்குது
உ எங்க ஊர்ல அந்த மாரி நெறைய வந்து இப்ப அந்த மாங்கா இந்த வாழ வாழ வாழப்பழோ அப்டினு சொன்னாங்கள அது அப்புறோ அந்த தென்னங்கன்னு அந்த மாரி கொய்யா கால்லா வந்து நறைய எங்க அத்த வீட்டுல பாத்தீங்கன்னா நா வந்து அந்த கொய்யாக்கா சீசன்ல்லா பாத் தீங்கனா ஒரு குண்டா நெறையல்லா கொய்யாக்கா பறிச்சிட்வருவோ அவ்ளோத்ருக் கு நாட்டு கொய்யாக்கா இந்த குட்டி குட்டி கொய்யாக்கா இருக்குல்ல ஆமா அத் து வந்து நெறைய அது இன்னொருத்தங்க வீட்டுல ஒரு ஆயா வீட்டுல பாத்தீங்கன்னா ரோஸ் கலர் கொய் குருக்கு குட்டி குட்டிக்கா நாட் கொய்யாக்கா அதுவு அது பாதீங்கன்னா நறைய கி கீழ கொட்டி கெடக்கு போனீங்கன்னா எங் எங்காயல்லாஅங்க போனாங்கன்னா எங்க ஆயாவோட ஃப்ரெண்டு தான் அங்க ந்த போனானா ஒரு இது ட்ரெஸ்ல வந்து அ முந்தானேல பாத்தீங்களா அது முந்தான ஃபுல்லா எனக்கு பறிச்சுட்டு வந்து என்ட்ட குடுப்பாங்க சாப்ட்டு நல்லா அது நல்லா இருக்கு டேஸ்ட்டு சூப்பரா இருக்கு
ஸ்டைம் சூப்பராருக்கு ஆம்மா உ ஆனாலயு அவ்ளோ தூரோ காய்க்கறிதுலா ரொம்ப இது எங்க வீட்டு் பக்கத்துல நிக் க்குது ஆனாலு ஒண்ணு ரெண்டு அந்த மாரி அதுலதா வருது பெருசா வர மாட்டேங்குது உ
சேரிங்க சிஸ்டர் அப்புறமா பேசுறே ஆ பாய் உ